அ
வணக்கம் சொல்லுங்கப்பா எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நானு நல்லா இருக்கே வீட்ல எல்லாரும் நலமா
எல்லாருமே நல்லா இருக்காங்க சாப்ட்டாச்சா என்ன சமையல் வீட் ல இன்னிக்கீ
அ நா வந்து மதியொ வந்து என்ன செஞ்சனா இன்னிக்கீ அ முருங்காய் உருளக்கிழங்கு அ மட்டன் எலும்பு அதெல்லா போட்டு ஆ புளி கொழும்பு மாதிரி வச்சுட்ட
அப்டிங்களா சரி
ஆமா கூட வந்து அவரக்கா பொரியலு அ இன்னு என்ன செஞ்சனா மீனு வந்து வறுத்துட்ட
அப்படிங்களா சேரி சேரி
ஆமா நீங்க என்ன செஞ்சீங்க இன்னக்கி
ஆ நா சிம்பிளா தா சமச்சு சாப்ட்ட பிரான் கிரேவி சமச்சு சாப்ட்டுட்ட அப்புறமா நைட்டுக் கு மீனு எடுத்து வச்சிருக்க கொஞ்சோ மசாலா கீர பருப்புக் கீர செஞ்சிருக்காங்க அம்மா செரி நைட் ட்டுக்கா மீன் வறுத்தி சாப்ட்டுக்கலா அப்டின்ட்டு மீன் எடுத்து வச்சிருக்க கொஞ்சோ அது மசாலாவ ஆமா
பருப்பு கீரேக்கு வந்து மீனு ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஃப்ரை பண்ட்ட அப்புறமா அதுக்கு மேல வந்து கொழும்பு மசாலாத் தூள் இருந்தா அது போட்டு சாப்புடுங்க அது வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம பீச்லஸ் சைடு்ல வந்து சாப்படுற மாரி ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டு குடுக்கு
அப்டிங்களா சேரிங்க கண்டிப்பா நா ட்ரை பண்ற
வந்து கொஞ்சோ மசாலா அ கொழும்பு மசாலா இருக்குல்ல அதத் தூறிட்டு அதுக்கு மேல கொஞ்சோ லெமன் பொழிஞ்சு விட்டுட்டு கூட வந்து வெங்காயோ நறுக்கி வச்சுக்கோங்க மெலிசு மெலிசா அது அப்டி வச்சு சாப்ட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அ கடல் கரையில நம்ம உக்காந்து வாங்கி சாப்டுற மாரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கு
அப்டிங்களா ஒரு சில பேரு இந்த இட்லி பொடிக் கூட அந்த மீன் வருவல்ல போட்டு சாப்படுறாங்க
அப்டியா அ அது பத்தி எனக்கு அவ்ளோவா தெரியல நா இந்த மீன்னு க்கு மேல இந்த கொழும்பு மசாலா தா போடுவ அது வந்து எங்க வீட்ல வந்து நல்லா விரும்பி சாப்டுவாங்க அந்த இயர் என்ன அ என்ன சொல்றது கொஞ்ச அ தாட்டியா இருக்குல்ல அந்த மாதிரி மீன்ல போட்டு போட்டு பண்ணுவ கொஞ்சோ நல்ல பீஸ் மாரி இருக்குல்ல உங்க ஸ்லைஸ் ஸ்லைஸா இருக் கிற மாரி இருக்க பீஸ்ல வந்து அந்த மாதிரி போட்டு சாப்ட்டா சூப்பரா இருக்கு உங்களுக்கு சுட சுட அப்டி சாப்ட் ட்டு பாருங்க அது நீங்க திரும்ப திரும்ப அந்த மாரியே பண்ணி சாப்புடுவீங்க
அப்பிடிங்களா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நா ட்ரை பண்ற சொல்ற உங் கிட்ட எப்பிடி இருந்துச்சுன்னு அதே மாரி நா ட்ரை பண்ணி பாக்குற ஒரு வாட்டி
ம் கண்டிப்பாப்பா ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு ம் சொல்லுங்க அ உங்க சொல்லுங்கப்பா
எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா இப்போ நீங்க பிரியாணிக்கு என்ன அளவுக்கு இப்போ ஒரு கிலோ பிரியாணி நம்ம சமக்கிறோ அப்டின்னா அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க தக்காளி வெங்காயோ எல்லா எடுப்பீங்க
நா வந்து வ ஒரு கிலோ பிரியாணி செய்றேனா அதுக்கு வந்து நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி எடுத்துப்பே
நானூறு கிராம் தக்காளி நானூறு கிராம் வெங்காயோ ரெண்டு ஒரே அளவுக்கு எடுத்துக்குணுமா
ஆமா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அ தக்காளி வந்து ரொம்ப பழுத்து பழுத்திருக்கு ரொம்ப செபக் செபக்கா என்ன சொல்றது செவப்பா இருக்குதுனா கொஞ்சோ வேணுனா நம்ம ஒன்னுக்கு ரெண்டு கம்மி பண்ணிக்கலா
அப்டிங்ளா சேரி
ஆமா
எண்ணெ இப்போ ஒரு கிலோ பிரியாணிக்கு எண்ண
கிலோ பிரியாணிக்கு வந்து உங்களுக்கு எண்ண வந்து எரநூத்தி அ ஐம்பது கிராம் எரநூறு கிராம் கிட்ட வரு எர்நூற் க்ராம் கண்டிப்பா வந்துரு ஆமா
ம் எர்நூறு இப் ஒரு கிலோ ஆ அரிசிக்குனு எர்நூறு க்ராம் எண்ண சேக்குணுமா
ஆமா அப்டி செஞ்சீங்கனாதா உங்குளுக்கு வந்து கரெக்ட்டா வரு நீங்க ஒரு அஞ்சு கிலோ செய்றீங்கனா ஒரு பாக்கட் ஒரு கிலோ பாக்கட் போட்டீங்கனா கரெக்ட்டாருக்கு ஒரு லிட்ரு பாக்கெட்டு ஆமா
செரி செரிங்க ஆனா ஒ ஒரு கிலோக்கு நூறு க்ராம் எண்ணதா சேத்துக்ணு அப்டின்னு ஒருத்தங்க சொன்னாங்க
அப்புடியா இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு எர்நூறு கிராம் சேக் சேக்குறது நா வந்து எங்க வீட்ல வந்து ஒரு அர கிலோ ஜக்கு மாதிரி இருக்கு ஸ்டீல் ஜக்கு எண்ண போட்றதுக்கு இந்த ஜக்கு ஃபுல்லா பண்ணிக்கிட்டு நா ரெண்டு கிலோ ரெண்டே முக்கா கிலோ பிரியாணி வ வந்து அந்த ஜக் ஃபுல்லா போடுவே எண்ண கரெக்டா வந்துரு எனக்கு
அப்டிங்களா சேரி சேரி உங்களுக்கு தெரியு இல்லியா அந்த பதமு இப்போ நம்மளுக் கொஞ்சோ அக்கா மசாலால கொஞ்சோ எண்ண கம்மியா தெரிஞ்சா கூட நம்ம ஓரளவுக்கு ஒரு ஒரு அம்பது கிராம் அந்த மாரி சேத்துக்கலாகூட
ஆமா நம்ம ஆமா ஆனா நீங்க பாத்து சேக்கணு அது நல்லா வணக்கி வந்தது அப்புறமாதா நம்ம போடணு வணக்கற டைம்லயே கம்மியா இருக்கு கம்மியா இருக்குன் சொல்ல நம்ம சேத்துட்டே இருந்தோனா அது என்ன ஆய்டுனா எண்ண அதிகமாய்ரும் நீங்க சாப்பட்ற டைம்ல வந்து தெகட்டு
அப்டிங்ளா செரி செரி ஓகே அப்போ நம்ம ஒரு கிலோ அரி சிக்கு நானூறு கிராம் தக்காளி நானூறு கிராம் வெங்காயோ எடுத்துக்கணு அப்புறமா எலுமிச்சப்பழோ ஒரு எலுமிச்சப்பழோ எடுத்து னா போதுமா அ தய்ரு
தயிரு வந்து ஒரு பத்து ரூபான தயிரு பத்து ரூபா இருக்கற தயிரு அவ்ளோ போட்டாலே போது பத்து ரூபாக்கு உங்களுக் பேக்கட் கெடைக்குதுல அவ்ளோ சேத்தாலே போது உங்களுக்கு
அப்டிங்ளா சேரி சேரி ஓகே
நீங்க வந்து இந்த ம் ப இது வெங்காயம் நல்லா வணக்கிக்கணு நல்லா ம் கோல்டன் ப்ரௌன் ஆயிட்னு வெங்காயோ அதுக்கப்பறமா நீங்க கொத்தமல்லி போட் ட்டு ஒரு நிமிஷோ நல்லா வணக்கணு அதுக்கப்பறமா புதினா போட்டு ஒரு நிமிஷோ வணக்கணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷான போடணு நம்ம வீட்ல மொதல்லே ஸ் செஞ்சிருக்றா வீட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லா நம்ம போடக்கூடாது அந்த வ ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தா பிரியாணிக்கு வந்து ஃப் அ ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி நல்லா அ ஸ்மெல்லு நல்லா ஏத்தி விடு அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா போட்டாதா பிரியாணி டேஸ்டாவு இருக்கூ நல்லா சாப்புடதுக்கூ மனமா இருக்கூ
சேரிங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே செய்றே வெங்காய நல்லா வ வதக்கிட்டு அதுக்கப்பறமா நம்ம கொத்துமல்லி புதினாலா போட்டுட்டு அதுக்கப்பறமா அதுக்கப்புறமா தா கறி சேத்துபீங்ளா
இல்ல இஞ்சி பூண்டு விழுது சேத்துக்குடணு
செரி
அதுகப்பறமா சேத்துக்கிட்டு அதுக்கப்பறமா நீங்க என்ன பண்ணனு தக்காளி ம் ம ப பச்ச மிளகாய் எலுமிச்சோ தக்காம் தளக்காளி மேலே நம்ம வந்து பிழிஞ்சு வச்சுக்குணு
செரி ஓக்
அதெல்லாம் அ நம்ம புதினாளா என்ன சொல்றது இஞ்சி பூண்டு விழுது எல்லா நல்லா வணக் கிட்டு அதுக்கப்பறமா இந்த எல்லாமே மிக்சர் எடுத்து போட்டுருணு போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேல வந்து மிளகாய் தூள் மட்டுந்தா போடணு
அப்டிங்ளா செரி
ஆமா வேற எந்த பொடியு சேக்கவே தேவையில்ல நீங்க மிளகாய் தூள் வந்து ஒரு நல்ல மிளகாய் தூளா போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவே போதுமானது வே வீட்டு வர மொளகா அப்டில்லாம் போடாதீங்க போட்டீங்கன்னா பிரியாணி வந்து டேஸ்ட் அப்டி இருக்காது அது அ என்ன சொல்றது ஒரு தக்காளி சாதம் மாறி மாறிடு
எந்த மொளகாத்தூள் போடணு
நீங்க வந்து ஆச்சி சக்தி அந்த மாதிரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணலா நல்லா இருக்கூ அந்த தயிரூ நீங்க சேத்துட்டு நல்லா வணக்கிட்டு அ நல்லா அதும் தக்காளில்லா நல்லா மசிச்சு வந்துட்டு அப்பறமா நீங்க கொஞ்சமா என்ன சொல்றது ஒரு கிலோ பிரியாணி செய்றீங்கன்னா நீங்க ஒரு சிக்கன் பிரியாணி அப்டி செய்றீங்கன்னா என்ன பண்ணிக்ணு அ ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணியாவ்து ஊத்திக்கிணு அந்த ஆமா அது அந்த மசாலல்ல ஆஃப் லிட்ரு தண்ணி போட்டுட்டு அது நல்லா கொதிச்சிட்டு வர்ற அப்புறமா நீங்க உப்புலா செக் பண்ணிகிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் போட்ணு சிக்கன் போட்டு ஒரு அஞ்சு டு பத்து மின்ஷதா அது ஒரு கொதி வன்டுட்டு அப்றமா நீங்க என்ன பண்ணனு ஸ்லிம் ஸ்லோ பண்ணிட்ணு
இப்போ நம்ம கறில க கறி கடைசியா தா சேத்துக்குணுமா கறி
க் ஆமா சிக்கன் அப்பிடிதா சேக்குணு அப்புடி சேத்தாதா நீங்க வந்து சிக்கன் வந்து ஃபுல்லா இருக்கூ சாஃப்ட்டாவு இருக்கூ இல்லன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து என்ன சொல்றது லப்பர் மாரி மாடிடு ஓவர் குக் ஆயிடு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடு எல்லா எடத்துலயு சிக்கன் வந்து நீங்க லாஸ்ட்டா அது மசாலா லாங் கொதிக்க விடுறீங்கள தண்ணில அது அந் அதுக்கப்பறமா தான் நீங்க சேக்கணு அப்போ சேத்தீங்கன்னாதா கூட உங்களுக்கு மசாலா ன்ன சிக்கன் வந்து பெருசு பெருசா அப்டியே இருக்கூ அதிகமா குக் ஆகாது
எப் இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா வெங்காயோ வதக்கிட்டு அதுக்கப்றோமா இந்த கொத்துமல்லி புதினா போட்டுட்டு நல்லா அதுவு வதக்கிட்டு அதுக்கப்றோமா நீங்க இஞ்சி பூண்டு விழுது போட சொல்றீங்க அப்டிதான இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட சொல்றீங்களா சேரி இதெல்லா போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு அதுக்கப்பறமா நம்ம இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறமா தா நம்ம இந்த மசாலா